ஆ ஹாய்
ஆ ஹாய் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இக்கீங்க
ஹா இருக்கேங்க எங்கங்க மனசே செரியில்ல
என்னாச்சு
மாமனார் வந்திருந்தாங்க அதா மாமியாருக்கு ரொம்ப ஒடம்பே முடியில ரெண்டு காலு ஒரே முட் டிவலி அதுல ரொம்ப அவஸ்தப்பட் ட்டு ஆ இப்போ நடக்கவே முடில இங்க பக்கத்துலதா ஒரு மருத்துவர்ட்ட போனோ அவுங்க வந்து எக்ஸ்ரே எடுத்திப் பாத்திட்டு முழு முட்டி வந்து அந்த எலும்பு ரெண்டு ரொம்ப தேஞ்சிருக்கு அறுவை சிகிச்சை தா பண்ணணு சொல்றாங்க
ஓ ஆ ஹா அ அவ்ங்ளுக்கு என்னங்க வய்ஸ் து
வயசு இப்ப எழுவத் ரெண்டு ஆச்சுங்க
ஓ அப்போ வந்து பண்ணி தாங்க ஆகணு வேற வழி இல்ல ரொம்ப மோசமா இருக்குன்னா அப்புற அவ்ங்ளுக்கு இன்னு நடக்க முடியாத போய்ரூல
அதா இல்ல இப்பதைக்கு அவுங்க ஏதோ ஊசியில வந்து உள்ள ஒரு இது மாரி ஆ ஏதோ ஒரு லிக்விட் மாரி உள்ள போட்டு உட்டுருக்காங்க அது ஒரு ஆறு மாசோ தாக்கு புடிக்கூன் சொல்லிருக்காங்க அதுக்கு அப்றமாவூ உங்ளுக்கு இருந்து சன்னா நீங்க அறுவ சிகிச்சை தா பண்ணணூனு சொல்லிருக்காங்க
உம் இது பண்ணிருக்காங்கங்க எங்க மாமியாருக்கு கூட இப்ப பண்ணாங்க நல்லாதாங்க இருக்குது அ லாஸ்ட் இயர் அவங்க பண்ணாங்க நா கூட சொன்னேன்னு உங்ளுக்கு ஞாபோ இருக்கா
ஆமா ஆமா அதான் அது அதனாலதா நா உங்ககிட்ட கேக்கலா இல்ல இப்போ அவுங்ளுக்கு நடக்றது அதெல்லா எப்டி இருக்கு ஏன்னா நெறைய பேர் அது வந்து நூறு சதவீதோ சக்சஸ் ஆவாது சில பேருக்கு ஃபெய்லியர் ஆகுன் சொல்றாங்க அதா எனக்கு ரொம்ப இதுவா இருந்துது ஆ
அப்டி இல்லைங்க அ அவுங்க எல்லாமே டெஸ்ட் எடுத்திட்டு பாத்துட் தாங்க பண்ணுவாங்க பாத்திட்டு பண்ணுபோது உங்ளுக்கு அது செட் ஆகமா ஆகாதா முன்னாடியே சொல்லிருவாங்க அது இப்ப எங்க மாமியாருக்கு பாத்தீங்கன்னா அவங்ளுக்கு வந்திட்டு இதோட சேந்து வெறிக்கோஸ் வீன் அந்த பிரச்சன கூட இருந்துதுங்க அவங்ளுக்கு அதனால அதனாலியு ஆ வலி இருக்கு அவங்ளுக்கு கால் வலி ரொம்ப இருக்கும் அப்ப அவுங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க ந நீங்க இது பண்ணிக்கிட்டீங்கனா கூட உங்ளுக்கு வெறிகோஸ் வெயின்கு தனியா அது வழி இருக்கதா இருக்கும் ஆனா அதனால உங்ளுக்கு பாதிப்பொன்னுல்ல இ இது முட்டி பிரச்சனைனா உங்ளுக்கு நடக்கவே முடியாம போயிரு
ஆமா ஆமா ஆ
அதுக்கு நீங்க இத பண்ணிக்றது நல்லதுதா
ஆனா அதுக்கு வயசு வந்து நமக் க்கு அ அம்பது அறுவதுன்னா கொஞ்ச யோசன இருக்காது எழுவதுக்கு மேல ஆயிடுசே ரொம்ப பயப் ப்பட்றாங்க
இல்லைங்க நீங்க பயப்பட வேண்டா இவுங்ளுக்கு அவ்லோ வயசு தா இவங்குல்கு இப்போ வந்து பன்னுபோது எழுவத்தாறு வயசுங்க போன வர்சொ அவங்ளுக்கு ஆ ஆ பண்ணி அவுங்க அடுத்த நாளே உங்க நடக்கவும் வச்சுட்டு தாங்க அனுப்புவாங்க
ஓ அடுத்த நாளே நடந்துரலாமா இவங்க வந்து ஒரு மாசம் ஆவும் நான் எங்கே போயி தங்குவேன் எப்படின்லாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க இங்க இருந்தா எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குமேன்னு அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க அதெல்லா நீங்க எதுக்கு கவலைப்படு நீங்க நான் இருக்கும் போது நீங்க இங்கயே இருங்க நீ நான் பாத்துக்கறேன் நானும் சொன் சொன்னேன்
ஆமா இல்ல அப்படி ஒண்ணும் கா இது இருக்காதுங்க கஷ்டலா இருக்காது உங்களுக்கு இங்க வந்து பண்ணிட்டு அடுத்த நாளையே நடக்க வச்சுட்டு தாங்க அனுப்புவாங்க அதோட இல்லாம ஆ பிசியோலா இருக்குல்ல அவங்களல்லாம் வந்து உங்களுக்கு அனுப்பி உட்ருவாங்க வீட்டுக்கு டிஸ்ஸார்ஜ் ஆனா கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அனுப்பி விடுவாங்க இல்ல நீங்க தனியா வெளியில யாராவது அவங்க பிசியோக்கு ஒரு மருத்துவரை வைக்கணும்னா கூட நீங்க வச்சுக்கலாம் அது ஆனா அது கொடுக்கணும் அது குடுக்கறது ரொம்ப அத்தியாவசிய சொல்லுவாங்க அவங்க
ஆஹ்ஹ அதான் அப்படித்தான் சொன்னாங்க இது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டே விட்டுட்டீங்கன்னா திருப்பியும் பழைய மாரி வந்துரும் அப்புறம் பண்ணனதும் ப்ரோச் யோஜன இல்லாம போயிடும் அதனால பண்ணிட்டு மறுபடியும் நீங்க கொஞ்ச நாள் ப பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு அதை பண்ணிட்டே இருக்கணும் நீங்க வாழ் நாள் முழுக்க அப்டின்னு சொன்னாங்க அப்போ உங்களுக்கு நூறு வயசு வரைக் க்கியூ கூட பிரச்சன கிடையாது மறுபடியுனா அந்த முட்டி தேய்மானல்லா எதுவுமே ஆவாதுனு சொன்னாங்க இவங்க தா வயசு காரணத்தினால ரொம்ப பயப்படுறாங்க பண்றதுக்கு
ஆமா இல்லைங்க கண்டிப்பா அத பண்ணியே ஆகணு ஏன்னா அது போயிடுச்சுன்னா அவங்களால அஹ் அப்டியே எப்பவுமே நடக்க முடியாம போயிடு நெரந்தரமா இல்லையா அது வந்து அப்புறோ அவங்க வந்த ந்து எப்பவுமே உன்னூத்தங்களை சார்ந்து இருக் இருக்றாமாரி அவங்களுக்கு ஒரு இது வந்துரு அது வந்து இல்லன்னா இது பண்றது ரொம்ப நல்லது உன்னொன்னு அவங்க அ அட்வைஸ் படி கேட்டு கரக்டா செய்யணங்க இவங்க அடுத்த நாள நடக்க வைக்கிறது காரணோ அந்த உள்ள வைக்கிறாங்க பாத்தீங்களா அது வந்து நம்ம டம்போட ஒட்டி பழக ஆரம்பிக்கணு அதுக்காக தான் அது வெக்கிறாங்க அப்ப அது வெக்கும்போது அதுக்கு க்கு வந்து நம்ம வேல கொடுத்துக்கிட்டே இருந்தாதாங்க அது வந்து சரியா வந்து பயிற்சி ஆகி அத நம்ம ஒடம்போட ஃபிட் ட்டாயிரு
ஓ செரி ஆஹ்
உம் அதனால இவங்க நடந்தே தீரணுங்க
செரி செரி நா அப்ப வந்தாங்கன்னா உங்க மாமியார பாத் த்தீங்களல்ல அதே ஹ் இதுலே பாக்கலாமா அந்த ஹாஸ்பி ஸ்பத்திரிலே நம்ம இவங்களுக்கு பாக்கலாம் நா
கண் கண்டிப்பா அந்த மருத்துவரோட நம்பர் எல்லாமே கூட நா வாங்கிக குடுத்து
சரி சரி மத்தபடி இப்போ உங்க மாமியாருக்கு அந்த இது எப்டி இருக்கு பிரச்சனை அந்த கர்ப்ப்பையோட அந்த புற்றுநோய் பிரச்சனை இருந்தது ல்ல அது எப்டி இருக்கு
அவங்களுக்கு
அப்டியா ஐயைய்யோ எனக்குத் தெரியவே தெரியாதே தெரிஞ்சிருத நா வந்து பாத்திருப்பேனே அது எப்ப பண்ணாங்க
ஆமா இங்க இது முடிஞ்ச உடனா அது வந்துருச்சுங்க அது வந்த உடனே உடனேவே ஆனா அவங்களுக்கு வந்து கெட்டதுல ஒரு நல்ல நேரம் பாருங்க அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே தெரிஞ்சு போயிடுச்சுங்க அதனால உடனேவே எடுத் எடுத்துட்டாங்க எடுத்து உடனே இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்கங்க
ஓ பரவாயில்லையா அது எடுத்தா ரொம்ப வெயிட் போடும் நிறைய உடம்பு பிரச்சனை எல்லாம் வரும்ன்னனு சொல்லுவாங்கல்ல ஆனா புற்றுநோய்க்கு வேற வழி இல்லஎடுத்துதான் ஆகணும் இல்லன்னா பரவிடும்னு சொல்லுவாங்க
ஆமா அது வேற வழி இல்லை இன்னும் நமக்கு ஆ அது வந்துட்டு ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட்ட உடம்புதான் அது அது இதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப எனக்கு வெயிட் போட்ட மாரி தெரியல மா சா கொஞ்சம் அளவா கரெக்டா தான் சாப்ட்டுப்பாங்க
செரி செரி அவங்களுக்குல்லா வந்து வாழ்நாள் முழுக் க மாத்தர மருந்தெல்லா சாப்ட்ற மாரி இருக்குல இந்த புற்றுநோய்க்கி வருஷத்துல ஒரு நாள் போய் ஏதோ டெஸ்ட் தெல்லா பண்ணணுல எப்பவுமே இனிமேல் வராம இருக்கறதுக்
அது வந்து செக்கப் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கணு மத்தபடி மருந்து பாத்தீங்கன்னா ஆறு மாச தா சாப்ட்டாங்க நிறுத்திட்டாங்க அவ்வளவுதா அது வந்து வாழ்நாள் முழுக்கலா சாப்ட வேண்டா
ஓ மத்தபடி நம்ம அந்த இது ஒ ட்டச்சத்துன்னு சொல்லுவாங்கலா அந்த மாரி நம்ம ஏதாவது சாப்டுட்டே இரு க்கனுல அவங்களுக்கு வந்து அந்த ஆ ஏன்னா அந்த இம்யூனி ட்டி பவர் குறையாம இருக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தி இல் ரொம்ப கம்மியாயிருக்குமே இந்த புற்றுநோய் இரு க்கறவங்களுக்குனு சொல்லுவாங்க அதனால நம்ம நல்லா ஊட்டச்சத் த நிறைந்த பொ பொருட்களா சாபுட்னோ சொல்லுவாங்களே
ஆம்மா அவங்களுக்கு வந்துட்டு மெல்ட்டி விட்டமின் மாரி அது ஏதோ சொல் றாங்கள சத்து இந்த டேப்லெட்டு அது இது இதெல்லா கொடுக்குறாங்க அது வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண ணதுனால ஆப்ரேஷன் பண்ணதோட இல்லாம ஒரு உறுப்பை எடுத்திருக்காங்கல்ல அதுனால அவங்களுக் ஒடம்பு ரொம்பவே அ பலவீனமாதா இருக்கு அதுக்காக திரும்ப அந்த பழைய ஒடம்பு வரத்துக்கு எல்லாத்துக்குமே இது சாப்படணு அது தவர உணவுலயே அவங்களுக்கு வந்து சிலத சாப்படணு சிலது சாப்டக்கூடாதுன் சொல்லி நெறையா அத மாரி வெச்சுருக்காங்க அவங்
ஆமாமா எண்ண பொருட்கள்லா ரொம்ப சாப்டவே கூடாதுல்ல அவங்க
எண்ண அந்த மாரி சாப்ட கூடாது அதுக்கப்றம் பழசே சாப்ட கூடாதுங்க அவு அவுங்கள பாத்து தா நா கத்துக்கிட் டே ஆமா அவங்க வந்துட்டு எப்டின்னா இன்னிக்கி சமைக்கறது இன்னிக்கி சாப்ட்ருனுங்க இது மிச்சமானா கூட அவங்க தூக்கி போட்ருவாங்க அத ஃப்ரிட்ஜ்ஜுல வெச்சு திரும்ப எடுத்து சுட பண்ணி அந்த மாரி சாப்டவே கூடாது அவங்களுக்கு
ஓ ஆமா அப்டி எல்லா பண்றவங்களுக்கு தா வருது அந்த மாரி புற்றுநோயி சொல்றாங்க நம்ம ஃப்ரிட்ஜ்ஜுல அதனால தா அந்த இட்லி மாவெல்லா கூட நம்ம அரச்சு ஒரு வாரல்லா வெக்கக்கூடாது ஃப்ரிட்ஜ்ஜுலன் சொல்றாங்க ரெண்டு நாள்ல நம்ம பயன்படுத்திர்னுமா இல்லனா உப்பு போடாம கரச்சு வெச்சா நீங்க அஞ்சு நாள் வச்சு சாப்பட்லான் சொல்றாங்க இந்த இட்லி மாவ நம்ம உள்ள வெ ச்சு வெச்சு பத்து நாள் ஒரு வாரோ சாப்பட்றாங்க பாருங்க அதுல இருக்கற கிருமிங்க தா அந்த மாரி பு ற்றுநோயே வரதுக்கு காரணோன் சொல்றாங்க
போறது சாப்பாடு அப்பறோ எல்லாமே இந்த கொழம்பு மீந்திருக்கே அது ம்
அத எடுத்து சூடு பண்ணி பண்ணி சாப்பிட்றது ஆமா
ஆமா அப்பறோ ஸ்வீட் எல்லா கூட ஐயயோ இ ப்படி நம்ம வாங்கிட்டோமே இவ்ளவு வேஸ் டா போகுதுன் சொல்லி ஃப்ரி ஜ்ஜுல வெக்கிறாங்கல்ல வெச்சுட்டு சாப்பட்றாங்க அந்த மாரி ம் அதெல்லா எதுவுமே இருக்க கூடாதுங்க அதெல்லா நானே வந்து இப்ப அவங்கள பாத்துட்டு எப் டின்னா அவங்க எனக்கு சொன்னாங்க நீங்க வந்து உ நீ சமச்சிட்டா உனக் வந்து மீந்து போயிருச்சுன்னா யாருக்காவது குடுக்கவாது குடுத்தர்லா நம்ப தெருவுல போய்ட்டு யாராவது இருந்தாங்ன்னா அவுங்களுக்கு குடுத்தாவது குடுத்துட்டா ரொம்ப நல்லது அப்படி யாருமே இல்லன்னு தூக்கி போட்டுருன்றாங்க ஃபிரிஜ்ல வச் சு திரும்ப சூட பண்ணி சாப்டாதீங்க ஆ அப்டிங்
எந்த வீட்ல அந்த மாரி சொல்லுவாங்க மாமியார் எப்போமே எதுக்கு இவ்ளோ அளவில்லாம சா சமைக்கிற அப்டி இப்பிடின் தா திட்டுவாங்க ஆ நமக் பாருங்க அந்த மாரி தூக்கி போடுற அளவுக்கு சொல்றாங்க நம்ம அத சாப்ட்டு நம்ம ஒடம்பு கெட்டு போவ் கூடாதுன்றதுக்காக
கெட்டு போவ் கூடாது ஆம்மா அது இவங்க இப்டி வந்துருச்சில்லங்க அவுங்க ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த மாரி ஒரு நோய் வந்துட்த்துல இது இது ஒரு கொடிய நோய் தான எப்டி பாத்தாலு உங்ளுக்கு அந் அதனால அவுங்க அத சொல்ல
அவுங்கள வருஷ வருஷோ நீங்க கூட்டிட் ட்டு போங்க கரெட்டா செக்கப்க் கெல்லா ஏனா அது எப்பவுமே புட் ற்றுநோய் வந்து ஒரு இதுல இருந்துச்சுனா நம்ம பாத்துக்கிட்டே இருக்குணுனு சொல்லுவாங்க வேற எங்கேயோருந்து வரு அது அது நண்டு மருதன சொல்லுவாங்க ஒரு எடத்துலருந்தது இன்னொரு எடத்துலருந்து வரு உறுவி உறுவி உறுவி வருன் சொல்லுவாங்க அத நம்ப ஜா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணு அதே மாரி அந்த இம்யுனிட்டி பவரும் கொறயாம நம்ப எதிர்ப்பு சக்தி பொருளா சாப்ட்டுக்கிட்டே இருக்கணு
சாப்ட்டுட்ருக்கணு நீங்க வந்து ஒரு நாள் உங்க மாமியார் கூட்டிட்டு வாங்க எங்க வீட்டுக்கு நீங்க அவுங்களோட பேசுங்க அவுங்க பேச்னாங்ன்னா உங்ளுக் ஒரு ஐடியா கெடைக்கு. அப்றோ இந்த ஆ ஆப்ரேஷ் னா உங்க தெய்ரியமா பண்ணிக்கலா
அது அவுங்க வயசு ஆளோடே நம்ம அவுங் பேச உட்டாதான் அவுங்ளுக் இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அவுங்ளே தைரியம் குடுக்கும் போது இவங்ளுக் கொஞ்ச தைரியம் வரும் ஏன்னா இவுங்க சும்மா சின்ன இதுக்கே பயப்படுவாங்க ஆனால அவுங்க மா ப உங்க மாமியாரியும் எங்க மாமியாரியும் பேசவுட் உட்டுட்டா நமக்கும் கொஞ்சோ இதுவாருக்கும் ம் இவ்ங்ளுக்கு நல்லா தைரியம் வந்துருச்சுன்னா பண்ணிப்பாங்க
இல்ல வர முடிலன்னா கூட பரவால் ன்னா போன் நம்பர் கூட போன்ல கூட பேசிக்கிட்டோம் அவுங்க செரிங்களா ஃபோன்ல பேசிக்கிட்டு குடோ கொஞ்சோ அவ் அவங்ளுக்கு டீட்டெய்ல்ஸ் கேட்டுக்குட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த டாக்டர போய்ப்
ம் ஹா செரி கண்டிப்பா பாக்றேன் நீங்க எனக்கு அனுப் ப்பி உடுங்க அவுங்க நம்பர்ரெல்லாம்
சேரிங்க சேரிங்க ஆ ஆ ஆ ஹான் கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆ தாங்க்ஸ்